ஆ
எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே நீங்க
நல்லா இருக்கேங்க சாப்ட்டீங்ளா
ஆ முடிஞ்ச்சிங்க உங்குள்து
ஆ முடிஞ்சதுங்க
சேரி சரிங்க அப்றோங்க
எங்கங்க ஆ பிஸியாவே இருக்கீங்க போல
இல்லிங்க நேத்து டி மார்ட்டுக்கு போனங்க
டி மார்ட்டுக்கு பொயிட்டுங்க என்ன பண்ணீங்க
செலவு வாங்கலான்னு சொல்லிட்டு போனேங்க
சேரிங்க
அ போய்ட்டு இங்கருந்து
ஆ
ஒரு நூறு கிலோமீட்டர் இருக்குங்க நாங்க இருக்கிற எடத்துலருந்து
அப்டிங்களா ஆ ஆ
போய்ட்டு வாங்கிட்டு நைட்டு பன்னெண்டாய்டுச்சுங்க வர்றதுக்கு
அப்டிங்ளா அப்டிங்ளா
ஆ அங்கிருந்து ஒன்போது மணிக்கு தொரத்திட்டாங்க
ஆமாங்க டி மார்ட் வந்து நைன் ஓ கிளாக்கோட க்ளா க்ளோஸ் இல்லங்க எல்லா மாலுமே வந்து எல்லா கடையுமே வந்து ஒன்போது மணியோட அவுங்களோட டைமிங் முடிக்கணு இல்லைங்ளா
ஆமாங்க அதுக்கு மேல வெளிய வந்து சாப்புட்டு அதுக்கு கப்புறோ கெளம்பி வர வர வீட்டுக்கு வரவே ஒரு பன்னெண்டு ஆய்ட்ச்சிங்க
செரி செரிங்க
அங்க போய்ட்டு வாங்குனங்க ஓரளவுக்கு செலவு எனக்கு இந்த பாஸ்மதி அரிசி கொஞ்சோ
ம் பாஸ்மதி அரிசிலே என்னென்னலா பண்ணுவீங்கங்க
பாசுமதி அரிசில வந்துட்டு நானு அதிகமா அது ரொம்பலா எதும் பண்ண மாட்டீங்க ஹைட்ராபாத்தி பிரியாணி மட்டு செய்வேங்க அதுல அதுக்காகவே அத வாங்குவங்க
ஏங்க அதில ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் பண்ணிங்கன்னா நல்லாருக்குங்களேங்க
பாப்பா வேண்டானு சொல்றாங்களா அதனால நா அதிகமா அது செய்யறது இல்லைங்க வேற எதும்
இல்லங்க ஃபிரைட் ரைஸ் பண்ணி பாருங்க அதுல டேஸ்ட்டே வந்து அது ரொம்ப அது ஒரு மாரி வாசனையா அது நல்லாருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க
செரிங்க நா இனிமேல் ட்ரை பண்றேங்க அது ஆ இது வந்து சீரக சம்பா வாங்குனேங்க எனக்கு தெரிஞ்சு நானு ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடி போய் வாங்கிருக்குறோங்க அப்ப வாங்கும்போது நூத்தி அஞ்சு ரூபாவோ எவ்வளோதாங்க இருந்தது
ஆமாங்க இப்ப வெலை ஏறி இருக்குங்ளே அரிசி எல்லாமே
அப்டியா எனக்கு இன்னைக்கு பாத்தா நேத்து நூத்தி எழுவத்தஞ்சு ரூபா போட்ருந்தாங்க
க எல்லாமே அரிசி பருப்பு எல்லாமே வந்து கொஞ்சம் வெல ஏறி இருக்குங்க
அதுக்குன்னு எழுவத்தஞ்சு ரூபாவா
ஆமாங்க நீங்க எவ்வளோ நாளைக்கு முன்னாடி வாங்குனீங்க
இப்போ ஒரு நாலு மாசம்தாங்க இருக்கும்
ஏங்க நாலு மாசங்க நாலு மாசந்தான் இருக்குங்குறீங்க
அப்டிங்களா
ஆஹ் நாலு மாசங்க நாலு மாசத்துல நறைய அ மாற்றங்கள் வந்துருச்சுங்க எல்லாத்துலயுமே எல்லாத்தோட வெலையிலயுமேங்க
அப்பியும் வாங்கலாமா வேண் வேண்டாமானு யோசிச்சுனே இருந்துட்டு செரி வாங்கிடலாம் இதுக்கும் மேல ஏறிடுச்சுன்னா கஷ்டம்னு சொல்லிட்டு அது ஒரு பத்து கிலோ வாங்கினு வன்ட்டேங்க ஏன்னா எங்க வீட்டுக்காரருக்கு இப்போ அதுல பிரியாணி செஞ்சா மட்டுந்தாங்க புடிக்குதுன்ற
ஓ நீங்க ப சீரக சம்பா பிரியாணிக்கு மட்டு யூஸ் பண்றீங்க
ஆமாங்க பிரியாணிக்கு மட்டுந்தா அ நார்மலா சாதோ வடிக்கிறதுக்கு வந்துட்டு புழுங்கல் அரிசி இருக்குதுங்க ராஜபோகம் அ ராஜபோகம் இல்ல அது பேரு கலைமகள்னு சொல்ட்டு ஒரு பிராண்ட்லங்க
அப்டிங்ளா நீங்க வந்து புழுங்கள் அரிசி சாப்ரீங்ளா எங்க வீட்ல வந்து பச்சரிசி இல்ல ஆப் பெய்ல் சாப்ட்டுதாங்க எனக்கு பழக்கோ எங்களுக்கு பழக்கோ அது இல்லன்னா அது எந்த கொழம்போடயு ஒட்டாத மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆகுதுங்க புழுங்கள் அரிசி சி சாதம்
ஆமாங்க எனக்கும் அப்படிதான் இருந்தது சாப்பிடாம இருந்தேன் ஆனா நான் இந் ஒரு அரிசி மட்டுந்தான் சாப்பிட பச்சரிசி மாதிரியே இருக்குதுங்க அதனாலதான் நான் இந்த கலை கலைமகள் ஏன்னா ரொம்ப குட்டியா மெலிசா சீரக சம்பா அரிசி மாரிதான் இருக்கும் அந்த அரிசிய பாக்க
எங்களுக்கு வந்து அது ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து இந்த பச்சரிசியே சாப்பிட்டு பழகிடுச்சுங்க அ மேரேஜுக்கு அப்புறம் வந்து ஆப் பாய்லுக்கு மாறுனேன் அந்த ஆப் ஆ ஃப் பாய்ல விட்டுட்டு இப்ப வெளியில வர முடியலங்க பச்சரிசி ஆஃப் பாயில் அந்த ரெண்டு தான் சாப்பற மாதிரி இருக்கு உஹம் மீதிய வந்து சாப்பற மாதிரி இல்லங்க
நானும் மேரேஜக்கு முன்னாடிதான் பச்சரிசி மட்டும்தான் எங்க ஊர்லல்லாம் ப பச்சரிசி தான் மோஸ்ட்லி எல்லாருமே
ஆமாங்க நெறைய பேர் வந்து பச்சரிசியா பச்சரிசி சாப்பறீங்களா வயிறு வலி வராதானெல் லாம் கேட்டுரு காங்கங்க எங்கிட்டயும் உங்ககிட்ட அந்த மாதிரி யாராது கேட்டுருக்காங்களா
அப்படிதாங்க கேக்குறாங்க எங்க வீட்டுலக் கறி அப்படித்தான் சொல்லி ஐயோ எனக்கெல்லாம் பச்சரிசி சாப்பிட்டா வயிறு வலி வந்துருண்டு என்ன மா செரி அவங்களுக்காக நான் மாறிட்டேங்க ஆஹ் எனக்கு பச்சரிசி இல்லன்னா கூட அட்லீஸ்ட் ஆப் பாய்லாது வாங்கன்னும் சொல்லிட்டு அது ஒரு அஞ்சு வருஷம் யூஸ் பண்னேன்ங்க ஆஃப் பாய்லு
அப்படிங்களா
வீட்டுக்காருக்கு கொஞ்சோம் சுகர் வந்துடுச்சுங்க ஆஹ் சேரி புல்லாவே புழுங்களுக்கு மாறலான பாத்தா எனக்கு அது சுத்தமா சாப்பாடு கொஞ்சம் கொட்ட கொட்டையா இருந்தாவே எறங்காது சாப்டவே புடிக்காது அதனால எங்க ஓரகத் தி ஒருத்தர் சொன்னாங்க ரொம்ப குட்டியா இருக்குங்க அந்த அரிசியும் சாதம் வடிக்கும் போது நம்ம பச்சரிசிய விட சின்னுசாதான் வருங்க
அப்படிங்களா நான் ட்ரை பண்ணி பாக்குறேங்க நான் வாங்குறேன் ஏங்க சுகரு கொறைய எனக்கு தெரிஞ்சு ஒரு மெடிசன் சொல்லவாங்க
சொல்லுங்க
ஆவாரம் பூ இருக்குகில்லைங்களா நீங்க டீ போடுவீங்கில்லைங்களா உங்க வீட்
ஆமாங்க தெரியு தெரியுங்க ஆவாரம்பூ தெரியு
ஆவாரம்பூ ங்க ஆவாரம் பூவோட பிளஸ் சுக்குங்க
செரிங்க
சுக்கு அதையு பொடி பண்ணி வச்சுக்கிட்டுங்க நம்ம டீ போடுறோ இல்லிங்களா நார்மலா டீ போடுறோ இல்லிங்களா
ஆமாங்க
அந்த டீ பவுடரோடைய ஆவாரம் பூ பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் போட்றணுங்க போட்டுட்டு அந்த சுக் க்கு கொஞ்சோ போட்டுட்டுங்க நல்ல கொதிக்க வச்சு நம்ம நார்மலா டீ குடிக்கிற மாரியே குடிச்சுக்கலாங்க அப்டியும் இல்லாட்டீங்க நெல்லிக்கா இருக்குல்லிங்களா நெல்லிக்கா நெல்லிக் கா ஒரு ரெண்டு நெல்லிக்கா எடுத்துக்கணுங்க ரெண்டு நெல்லிக்கா அதோட இஞ்சி ஒரு பீஸுங்க இஞ்சி ஒரு பீஸு கருவேப்பில ஒரு கை பிடி அளவுக்குங்க
ம்
கருவேப்பில பச்ச கருவேப்பில ப்ரெஷ்ஷா இருக்கணுங்க ஃப்ரிட்ஜல வக்கூடாது கருவேப்பில ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கன்னுங்க வில்வ எழ கேள்விப்பட்ருக்கீங்களா சிவனுக்கெல்லா அர்ச்சன பண்ணுவோம் இல்லைங்களா அந்த வில்வ இலை இருக்குங் இல்லைங்களா அது ஒரு நாலு போட்டுக்கணுங்க நாலு அஞ்சு நாலஞ்சு போட்டுட்டு நல்லா மிக்சி ல அரச்சுடனும்ங்க அரச்சுட்டு ஃபில்ட்ரு பண்ணிட்டு காலைல டீ காஃபி எதுவுமே குடிக்காம அதாவது இது குடிக்கும்போது டீ காஃபி குடிக்க வேண்டாங்க அந்த அந்த நாளுக்கு மட்டு இது குடிக்கற நாள் மட்டு டீ காபி குடிக்காம இந்த வது குடி ச்சு இந்த ஜூஸ வந்து கண்டடினியூவா ஒரு இருவது இருவத்தஞ்சு நாள் செஞ்சுட்டு நீங்க சுகர் டெஸ்ட் எடுத்து பாருங்களே அப்போ வந்து சுகரோட வேல்யூ வந்து கொஞ்சோ கொறஞ்சிருக்குங்க
ஓ இல்லைங்க நா இப்டி பண்றன்னா நார்மலாவே அவங்குளுக்கு எந்த டயட்டு குடுக்கறதில்லைங்க
அ டயட்டே வேணாங்க நார்மலா நீங்க சாப்பாடு குடுத்துருங்க நம்ப ஏதாது இந்த மாரி அ ஆ
இதே மாரி பண்ணிட்டு தாங்க இருக்கற நார் முலா அவுங்க சாப்பட்ற சாப்பாடு ஏன்னா அவங்க சாப்பாடு எடுத்துக்கறதுல்லா எப்பயுமே கம்மி தா நறைய கறியு கடையாது எதுவுமே அதிகமா எடுத் துக் மாட்டாரு டீயு அதிகமா கடையாது ஆனா இப் ப அவருக்கு ஒன் செவன்ட்டிக்குள்ளதாங்க இருக்கு நார்மல் ஆயிடுச்சு ஒன்ஸ் செவன்டிக்குள்ளோ
ஆ அது நார்மல் தானங்க என்ன குடுக்குறீங்க என்ன ஜூஸ் எல்லா குடுக்குறீங்க
எந்த ஜூஸு குடுக்குறதில்லைங்க நானு
ஆ டேப்லெட்டுங்க
டேப்லெட் மட்டு எடுத்துட்ருக்கறங்க இருந்தாலு அந்த சுகர் வந்து ஆ இல்ல இப்போ இருந்தாலு கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க ஒரு
ஆமாங்க சுகர் டேப்லெட் டு வந்து நிறுத்தக் கூடாதுங்ளா ஒன்ஸ் வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டா அது எடுத்துக்கிட்டே தாங்க இருக்கணு
ஆ அந்த ரீசனுக்காக சும்மா டேப்லெட் எடுத்துட்டுருக்கறோங்க ஆனா இப்போ சுகர் இல்லிங்க கிட்டத்தட்ட ஒன் இயரா
அது நா ஒன் செவன்டின்றது வந்து ஏஜுக்கு தகுந்த மாதரி டிஃபர் ஆகுங்க ஆ நூத்தி இருவது எண்பது தானுங்க அது வந்து ஏஜிக் தகுந்த மாரி நம்ம கூட்டிக்கலாங்ளா அதோட வேல்யூவ அதனால வந்து அவரோட வயசுக்கு தகுந்த மாதிரி டாக் ரு டாக்ட்ருங்க வந்து கால்குலேட் பண்ணி சொல்லிருப்பாங்கன் நெனைக்கிறே
ஆமாங்க இல்ல சுகர் இல்லன்னே சொல்லிட்டாங்க பட் டேப்லெட் நீங்க கண்டினியூ பண்ணுங்க கண்டினியூ பண்ணி மாச மாச பி பி எல்லா கூட நார்மல் தாங்க அவருக்கு பி பி வந்தது இல்லிங்க
வந்தது இல்ல அ அதனால அது பிரச்சன இல்லங்க உங்குளுக்கு பி பி இருக் க்குதுங்களா ஐ பி பியா லோ பி பிங்ளா
ஹை பி பிங்க அதாவது ஃபர்ஸ்ட்டு லோ பி பி இருந்தது ரொம்ப வர்ஷ் ஷத்துக்கு முன்னாடி இப்போ ஹை பிப்பிங்க அது கூட எப்பியாதுதாங்க
எப்பியாதுதா எப்பியாது எப்பியாதுன்னா நீங்க மாத்தர போட ஆரம்பிஷ்டீங்னா மாத்திர கண்டிப்பா கண்டினியூவா போட்டுட்டே தானங்க இருக்
அதனால வேணான்னு சொல்லிட்டாங்க இது சீசனுக்கு ஏத்த மாரி ஏதோ ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முற டென்ஷன்ல அப்டி வறத்தாங்க மத்தபடியெல்லா இல்லிங்க
நீங்க டயட்லே கண்ட்ரோல் பண்ணுங்கங்க
அது கூட பண் பண்றது இல்லைங்க நா நார்மலா இருக்கே ஏனா இது அது வந்து கூட எனக்கிட்டத்தட்ட அஞ்சு வருஷோ ஆயிடுச்சுங்க
ஹை பி பி வந்துங்களா என்னங்க சாதாரணமா சொல்றீங்க
அப்ப அஞ்சு வருஷோ ஆயிடுச்சிங்க அதுக்கப்றோ வந்தது இல்லிங்க
அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதிகமா இருந்தது இப்ப இல்லங்கறீங்களா
ஆமாங்க இப்ப இல்லிங்க சுத்தமா அதாவது நானே கொறச்சிக்கிறங்க அந்த டைம்ல எங்க வீட்டுக்கார தூக்கி போட்டு அடிச்சேன்னா சரியா போயிடுதுங்க
ஆ ஓ நீங்க வடிவேலு சா கோவை சரளா காமெடி பண்றீங்களாங்க
ஆமாங்க அந்த மாரிதாங்க நம்ம கோவத்து யார் மேலயாவது காட்டிட்டோனா அப்பயே முடிஞ்சிருதுங்க அந்த பி பி எல்லாம் கொறஞ்ச மாரி ஆயிடுதுங்க அவரு என்ன பண்றாரு எனக்கு பி பி ஏறுது கோவோ வருதுன் தெரிஞ்சாலே
ஆ
நீ வக்காருமா நீ எவ்ளோ திட்டனுமோ திட்டு அவர் அந்த காத்ல ப்ளூடூத் மாட்டிக்கிட்டு என்ன ஃபுல்லா திட்ட வெச்சுட்டு அமைதியா ஏஞ்ச்சி போயிடுவாருங்க திருப்பி ரிட்டன் பேசுறது கெடையாது கேக்குறதில்ல
பரவால்லிங்களேங்க நல்ல ஹஸ்பண்டா இருக்கறாருங்க
அந்த மாரி இப்ப மாறிட்டதுனால நா என்ன வேணாலு கத்திட்டு பொலம்பிட்டு அமைதியா அந்த டென்ஷன கொறைச்சிகிட்டு போயிட்றங்க அமைதியா
ஆ அது பிரச்சன இல்லாதது ஆச்சிங்ளே
ஆமாங்க அதனால எனக்கு இப்போ நெறைய பி பி கொறைஞ்சு ஒரு அஞ்சு வருஷமா பி பி இல்லிங்க அதாவது நம்ம மனசுக்குள்ள இருக்கிற கஷ்டத்த வெளியே சொல்லவு முடியாம உள்ளுக்குள்ளயே வெச்சிருக்கும் போது நம்ம பி பி அதிகமா ஆவுதுங்க
கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க அது யாருட்டையாவது ஒண்ணு ஷேர் ஆனா ஷேர் பண்ற எல்லாரு ட்டியு வந்து ஷேரும் பண்ண முடியாதுங்க நம்ம உயிர் தோழியா இருந்தாக் கூட அவங்ககிட்ட கூட சில விஷயத்த ஷேர் பண்ணோனா அது நம்புளுக்கே எதிரா ஒரு நாள் திரும்பிடுதுங்க
உண்ம தாங்க ஏனா அது நா அனுபவப்பட்டிருக்கே அந்த விஷியத்தலயு
இல்ல அனுபவப்பட்டத பாத்ததுனால தாங்க யாரிட்டையாவது நம்மளோட சொந்த கதைய சொல்லணு அப்டின்னாவே வந்து ரொம்ப ரொம்ப அது வந்து அவுங்களுக்கு வந்து நம்மளோடது கத மாறி ஆயிடுதுங்க நம் ளோட ஒரு பொலம்பல் வந்து அவுங்களுக்கு ஒரு கதேயாயிடுது அவுங்க அத என்டர்டெயன் பண்ணிட்டு அத நம்பளுக்கே ஒரு நாளைக்கு வந்து திருப்பி வேற மாரி பண்றாங்கங்க
உண்மங்க நீங்க சொல்றது நூறு சதவீத உண்மங்க ஏன்னா நா அதுல நெறய அனுபவப்பட்ருக்கே
அதனால தாங்க சொல்றதுக்கு யார்கிட்டயு வந்து பேசுறதுக்கோ நம்மளோட இதுவ வந்து ஷேர் பண்றதுக்கோ ஓ பயமா இருக்குதுங்க சொந்தக்காரங்களு சரி ஃப்ரெண்ட்ஸு சரிங்க அது எப்படி நம்மளுக்கு ஆப்போசிட்டா பண்ணலான்து தாங்க பண்றாங்க அதனால ரொம்ப ரொம்ப பயமா இருக்குதுங்க ஆ
நானு எங்க வீட்டுக்காரருக்கிட்டயே புலம்பி தீத்துர்றேங்க இப்பெல்லா
அவது பிரச்சனையே இல்லாததுங்க சரிங்க நீங்க உங்களோ ட பொன்னான நேரத்த ப இது பண்ணி எங்கிட்ட பேசனதுக்கு ரொம்ப நன்றிங்க மறுபடியு நா நெறய டிப் ப்ச என்கூட ஷேர் பண்ணிக்கோங்க நெறய இது பண்ணுங்க மறுபடியு நா கால் பண்றேங்க வச்சுடவாங்க வச்சுடவாங்க ஓகேங்க ஓகேங்க
கட் பண்ணிக்கோங்க